அ நல்லாருக்கேன்ப்பா நீங்க எப்டியிருக்கீங்க
ம் நல்லா இருக்கே என்ன பண்றீங்க
இதோ சாப்பாடு தான்ப்ப செஞ்சிட்ருக்கே சமையல் வேல போயிட்டே இருக்கு டைமு ஆயிட்டே இரு க்கு
ம்
அவரு டயட்ல தூங்கியே தூங்கிட்டாரு வீட்ல
சேரி செரி சேரி
நீங்க முடிஞ்சிச்சீங்ளா வேலயெல்லா
வேலைலா முடிஞ்சிச்சு பசங்கள மோஸ்லி எட்டு மணிக்கு அம்ச்சுடுவே
ஆ
எட்டு மணிக்கு அம்ச்சோனே வீடு பெரிக்கி வாசல பெரிக்கி துணி மிஷின்லருந்தா துணிய போட்ருவே பாத்தரலா கழுவிடுவே
ஓ
அதுக்கப்றோ வ ஒணத்திட்டு அப்றோ நா குளிச்சிட்டு எ ட்ரெஸ்ஸ திரும்ப போட்டு
அ
அத ஒணத்தி சாப்ட்டு அதுக்குள்ள ஒரு ஒன் ஆர்க்குள்ள கடகடன் முடி ச்சுருவே ஒன்ஹார் அப்ப நா ஒன் ஆர் கணக்கு போட்றே ஆனா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸ் ஆயிடு நெனைக்றே
ஹலோ
கேக்குதுங்ளா அலோ ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா